ஹலோ சிஸ்டர் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே மதியோ இனி தா சாப்படணு நீங்க சாப்டாச்சா
இல்ல தோழி இனி தா அந்த என்ன வெச்சுருக்காங்க
வீட்ல வந்து சோரு மீனு உங்க வீட்ல
எங்க வீட்ல வந்து நெய் ஷோரு மட்டன் கொழம்பு தோழி நீங்ளா சமைப்பீங்க வீட்
வீட்ல வந்து நா வந்து சமைப்பே சமைக்குறதுக்கு யாரு இல்லடா மத்தபடி வீட் வீட்ல தா சமைக்கு
வீட்ல யாரு சமைப்பா
ம்மா சமைக்கு
ஓ ஓகே தோழி நீங்க என்னா பண்றீங்க உங்க ஸ் சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு தோழி
ஒங்க வீட்ல நீங்ளா தோழி சமைப்பீங்க
இல்ல தோழி எங்க வீட்ல அம்மா சமைப்பாங்க
ஓ அப்டி நீங்க என்ன பண்றீங்க
நா காலேஜ் படிக்குறே தோழி நீங்க என்ன பண்றீங்க
நானு காலேஜ் படிக்குறே நீங்க போலையா
இல்ல தோழி இன்னிக்கு நா லீவ் எடுத்தே பேர்சனல் ரீசனுக்கு வேண்டி அது என்னோட பெர்ஸ்னல் தோழி உங்க கிட்ட சொல்லறக்கே விருப்போ இல்ல
ஓ அப்படி
ஆமா தோழி நீங்க ஏ இனி காலேஜ் போல
அது வந்து கொஞ்ஜோ ஒடம்பு செரி இல்லையா அதனால காலேஜ் போகல வாமிட்டா இருந்ததா
ஓகே தோழி ஓகே அப்றோ வேற என்ன தோழி கல்யாணோ தா எப்ப பண்ணலானு இருக்கீங்க
இருவத்தி மூனு அப்டி தா நீங்க இருவத்தி மூனு அப்டி தா பண்ணாலு இருக்கோ நீங்க
நானு அப்டி தா தோழி வேலல்லா செட்டில் ஆனதுக்கு அப்ற தோழி பண்ணலான் இருக்கேன்
ஓ அப்டி என்ன மாரி வேலை பாக்கறாளே நீங்க
நா வந்து இந்த ஐ டி ஜாப் எல்லா பண்ணணு எனக் இன்ரெஸ்ட் தோழி
ம் எப்புடி அப்புடி
அவுங்களுக்கு எது மேல நல்ல இன்ரெஸ்ட் தோழி
எனக்கு வந்து கொஞ்ச மெடிக்கல் அந்த மாதிரி
ஓகே தோழி அப்ப அந்த லைன்லதான் படிச்சிட்டு இருந்துப் பிங்க ஓகே தோ ஓகே தோழி பரவால்ல இந்த டாக்ட்ராவ ஐடியா இருக்கா
ஆமா அது உண்டு அது வந்து சைய்டுல இருக்கு செரி பாக்கலாம் அப்டின்னு இருக்கா
ஓகே தோழி ஓகே அப்றோ ஒங்களோட பேஷன் என்ன தோழி
என்னோட பேஷன் வந்து இப்போதைக்கு எதுமே இல்ல இன்னோ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுதா பாக்கணு
ஓகே தோழி ஓகே ஓகே
உங்களுக்கு
எனக்குமே வந்து வேலக்கு போணு அதுதா அது என்ன வேலையா இருந்தாலும் ஓகே அப்டின்னுதா தோழி இருக்கேன்
ஓ அப்புடி இல்ல நானு கொஞ்ச அப்டிதா படிச்சு முடிச்சவரைக்கும் வேலக்கு போச்சு கொஞ்ச நல்ல எடத்துல ஒரு நல்ல வேல கெடச்சா செரின்னு சொல்லிட்டு இருக்கே
ஓகே தோழி ஏ
அ அப்றோ உங்களுக்கு லைஃப்ல்லா எப்படி போது
ஆ லைஃப் போது தோழி உங்களுக் எப் டி போது
இதுவு நல்லாதா போது
உங்களுக்கு ஃப்ரெண்ஸ்லா இருக்காங்களா தோழி
ஆமா அது உண்டு அது நறையா உண்டு
சேரி கா காலேஜ் லைஃப்லா எப்டி போது
காலேஜ் வந்து கொஞ்ச போரிங்காதா இருக்கு சேரி இருந்தாலு இன்னு ஒரு வருஷந்தான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலா
ஓகே பரவாயில்ல தோழி இவ்ளோ பாசிட்டிவ் மைண்ட் ஃப்டெடா இருக்கீங்க நீங்க பரவாயில்ல
இனிமே பாசிட்டிவா நீனே பாசிட்டிவா எடுத்தாதா எல்லாத்துலயு முன்னேற முடியு
கண்டிப்பா தோழி ஏதாது எனக்கு ஒரு அட் வயசுல சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க தோழி
அது எப்டி சொன்னா அப்ப நா சொல்றே வாழ்கைல எம் வ்ளோ செருப்படிவாங்னாலு அதல்லா கடந்து வரணு சே ஆமாமேம் சரி
சேரி தோழி ஆனா அது வந்து கஷ்டமா இருக்குமே தோழி அத வந்து கடந்து வர ரொம்ப நல்லா வீக் ஆயிருவோல தோழி நம்மோ உடஞ்சு போயிருவோ
போவ போவ எல்லா சரியாயிடு
கேதுகந்த நம்பிக்கைலதா நீங்க இருக்கீங்க
ஆமா நாம எல்லா அண்ண நம்பிக்கைதா உங்களுக்கு எப்
சே தோழி
இதுக்கு எப்பிடி
எனக்கு எப்பிடினா
அது எப்பிடி இருக்கீங்க நம்பிக்கையில
நானுமே அந்த நம்பிக்கையிலதா தோழி இருக்கே இப்ப கஷ்டப்பட்டா அப்புறோ நல்லா இருக்கலா
ம்ம்
ட்டுலதா தோழி இருக்கே
அது கரெக்ட்டுதா
அப்புறோ சேரி தோழி அப்புறோ வேற என்ன தோழி ம் வெளிநாட்டுக்குல்லா பேயிருக்கீங்களா தோழி
இல்ல போகல நீங்க போயிருக்கீங்கலா நா வந்து படிச்சி முடிச்சிட்டு வேலைக்கு ஏறன பிறகுதா செட்டில் ஆயிட்டு போகலான் இருக்கே
ஓகே தோழி நா போயிரு க்கே தோழி நா வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடிதா துபாய் வெரைக்கோ போயிட்டு வந்தே நாங்க வந்து சுமடூர் அப்பிடின்னா வந் ந்து போயிட்டு வரோ தோழி
யார் கூட்டாலோ போயிருவீங்க
யாரு கூப்டாலோ போ மட்டே தோழி ஃபே ஃபிரெண்ட்ஸா ஃபேமிலியா நாங்க வந்து டூர் அப்பிடின்னா இந்த துபாய்
ம் அப்பிடி அதா டூர்னாலே கெளம்பிருனு
ஆமா தோழி கண்டிப்பா தோழி ஆ ஆமா ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஆமா தோழி ஆமா தோழி நீங்களோ அப்பிடிதா இருப்பீங்கன்னு நெனைப் பே தோழி சாப்பாடு கட பாத்தாலே போயிடுவீங்க நென தோழி
அத விடயா வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாலே ஒனே எந்திச்சி ஓட வேண்டியதா அடுத்த நிமிஷமே கெளம்பிட்டு ம் அதுவோ சாப்பாடுனா நம்மல்லா ஷார்பா காலங்காத்தாலயே முழுச்சி கரெக்டான டைம்முக்
சாப்பானா நல்ல
ஆமா சாப்பாடுதா வாழ்க்கையே
கண்டிப்பா தோழி கண்டிப்பா எனக்கு அப்பிடிதா தோழி எனக்கு கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க சாப்பாடுனா உயிரையே விட்ருவாங்க தோழி அந்த மாரி
எப்டிக சாப்பாடுல்லா கெடைக்குமா?
ஆ கெடைக்கு தோழி.
ஷேர் பண்ணி சாப்படும்போதெல்லா ஷேர் பண்ணி சாப்படும்போதெல்லா கெடைக்குமா
கெடைக்காது தோழி எல்லா வ அவங்கவுங்க வாய்க்குள்ள போயிரு கஷ்டோ சாப்புடுறது அதனாலயே நா வந்து எப்போமே வந்து சேந்து இருக்கும்போது சாப்ட மாட்டே வீட்டுக்கு வந்து தனியா எடுத்து வெச்சு சாப்டுவே கொண்டு போற டிஃபன் பாக்ஸ் எல்லா அவங்களே சாப் ட்ருவாங்க தோழி
மொதல்ல நீங்க வந்து தனியா பங்கு போட்டு எடுத்து வெச்சிருக்கண்
ஆ அது எப்டி தோழி நமக்கு மனசு வரு எல்லாரு இருக்கும்போது அவங்களு கொஞ்சோ பாவப்பட்டவங்களா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நா மட்டுந்தா கொஞ்சோ ரிச்சு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ளயே அதனாலதா அந்த பாவப்பட்டவங்களுக்கு நா குடு த்துருவ தோழி
ஓ அப்பிடி சேரி சாப்ட்டுட்டு போகுட்டு வெறு சாப்பாடுதானே?
ஆமா தோழி அப்டினு நா குடுத்துருவே அப்றோ எதாவது ஆர்டர் பண்ணி சாப் டுவோ
ஆமா இன்னைக்கி நம்ம குடுத்தா நாளைக்கி பெருசா கெடைக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நாங்க எங்க காலேஜ்ல ஒரு அஞ்சு பேர் தோழி என்னையு சேத்தா ஆறு க அதுக்கப்புறோ இன்னொரு டிபார்ட் மெண்ட்ல எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா தோழி. அவ எப்டி அப்டின்னா சாப்பாடுன்னாலே முந்திட்டு வந்துருவா தோழி. அப்பிடி ஒரு ஒரு பிள்ள அது அதேயானா பாவோந் தோழி நல்ல பாவோ அதனால நாங்க அவளையு கூப்ட்டு சாப்பாடு தருவோ தோழி ஆ இப்ப வந்து அப்பப்ப நாங்க அவளு க்கு பைசா தருவோ செலவுக்கு வச்சுக்கோ அப்டின்னு அவள நாங்களு நல்லா பாத்துப்போ முக்கியமா நான்தா நல்லா பாத்துப்பே தோழி
ஓ அப்பிடியா அப்ப வந்து நீங்க கெடச்சது ப்ப கொஞ்சோ பிளஸ்டு பட்
கண்டிப்பா தொழி கண்டிப்பா ஆ அது எல்லாருமே சொல்லுவா அது எல்லாருமே இந்த கேங் ங்லே எல்லாருமே அப்டிதா தோலி சொல்லுவா உ சேரி தோழி
அ இவ்ளோ நல்ல மனசோட இருப்பீங்கன நா எதிர்ப் பாக்கல
டேங்க்யு தோழி எல்லாருமே இப்டித்தா சொல்லுதா நீங்களு இப்டியே சொல்றீங்க அப்றோ வேற என்ன தோலி எனக்கூ ஃபுட்டுனு பேப் இல்ல எழுதி வச்சாலே பிடிக்கு தோழி அந்த மாரி நா எந்த ஃபுட் தந்தாலுமே நல்லா சாப் டுவே ஆ பிரியாணி நூடுல்ஸ் ஃபிஷ்ஷு
எது தந்தாலு சாப்ட்றணு எனக்கு எ நானு அதேதா எதுந்தாலு சாப்ட்றே சாப்பிட்டு அப்புற வந்து எல்லாத்தய மிக்சிங்னாலு சாப்டுவே மிக்சிங்ல அத சாப்டுட்டு அப்டியே இது வாந்தியெடுத் துட்டு கெடக்க வேண்டியதா
ஓ சரி ச ஓகேஓகே
உங்க ஊர்ல ஈகில்லா உண்டா
சேரி இருக்கு
எங்க ஊர்ல ஈக்கலு வந்து இப்போனா பறந்துட்டு இருக்கு எங்க வீட்ட தாண்டி
அப்டியா தோழி பாத்துட் தோழி உங்கள தூக்கிட்டு போய்றாம
அவ அப்பில்லா தூக்காது உங்க ஊர்ல மயிலுலா உண்டா
மயிலா பாக்குறது ரேர் தோழி நாங்க கொஞ்சோ சிட்டில இருக்கோ தோழி
தோழி எங்கஊர்லலா மயிலலா எங்க வீட்டுக்குள்ளதா இருக்கு
அப்படியா தோழி சே பரவாயில்ல தோழி நீங்க என்ன வில்லேஜ் சைடா தோழி
பூன்ட நால எல்லா மயிலு இங்கதா கெடக்கு
ஓகே தோழி ஓகே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா தோழி அவ வந்து எப்டின்னா ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி எங்க ஊர்ல வந்து இருந்தா தோழி அவ ஊர விட்டு எங்க ஊருக்கு வந்து இ ருந்தா பாத்துக்கோங்க உள் வாடக வீடு எடுத் து எடுத்தா தோழி அதுக்கப்றொ ஆளக் காணு தோழி அவ ஊருக்கே அவ போயிட்டா இந்த மாரி ஒரு நல்ல ஊர விட்டுட்டு எங்கயோ கடக்க ஒரு கிராமத்துல போய் இப்ப இருக்கா தோழி இத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க?
அது வந்து சிட்டி னால கொஞ்சொ வெயிலாருக்கு
ஆ அவ என்ன சொல்றானா இங்க கொசுவா இருக்கா தோழி மோஸ்ட்டா சிட்டில ஃபுல்லா வீடு மோஸ்ட்டா காடு எல்லாமே இருக்காது அப்ப அங்க எப்டி தோழி கொசு இருக்கு எனக்கு வந்து அது ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது வில்லேஜ் லதா காட்டுப்புறமா இருக்கு சு இருக்கு அவ வந்து அவளோட ரீசன் என்னனா இங்க நெறைய கொசு இருக்குன்னு அவ ஊர விட்டே காலி பண்ணிட்டா தோழி
வீட்டுக்கு சாய்ங்கல ஆனாலெ கொசு வரதானே செய்யு மழ நேர அது
ஆமா தோழி ஆனா நாங்க இருக்குற இந்த ஏரியால லா அவ்ளோ இருக்காது தோழி
ஃப்ரெண்டு இருக்க ஏரியால நறைய சாய்ங்கால ஆனா கொசு வரலா
அதுக்காக யாராவ்து ஊர விட்டு போவாளா தோழி எனக்கு வந்து அவள பாக்குறப்போ
ஒருவேள கொ கொசு கடினலா ஒரு வேள அலர்ஜி அவுங்களுக்கு கொசுனால அலர்ஜி டச்சுன்னால அலர்ஜி அதனால அப்புடி கம்ஃபர்டபிளா இ
ஆ ஆ சேரி ஆனாலு நாங்க ரொம்ப பெஸ்ட்டா ஃபீல் பண்றோ ஏனா வந்து அவ இந்த ஊர்ல இல்லாம போனனால எங்க ஊர் இப்ப கொஞ்சொ நல்லா இருக்கு அதுனா ல அதுவுமே வந்து நானு கொஞ்ச இது கண்டிப்பா தோழி
கொஞ்ச வெயிலாதானே இருக்கும்
சேரி தோழி நம் நேரம் வி முடிந்து விட்டது மீண் டும் சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆ